ஆஹ் கேக்குதுப்பா என்ன பண்ற
வீட்லத்த
ஆஹ் நா வீட்லதான்ப்பா இருக்குறே இன்னும் இல்லப்பா இனிமேல்தா சாப்பிடணும்
என்ன வச்சீங்க
அது ரசம் இருக்கு பருப்பு ரசம் ஆஹ் போதும் ஒரு ஆள் தானே சாப்பாடு மட்டும் வச்சு வச்சிருக்கேன் ஊறுகா வாங்கி வச்சிருக்கே
சேரி சேரி சேரி பொறியல் ஏதாவது பண்ணிங்க
உம்ம் இன்னும் ஒர் ஒரு ஆளுக்கு என்னடா பண்றது போதும் கொஞ்சம் வேலையும் இருக்குது பூ கட்டிட்டு இருக்குறே
ஓ சேரி சேரித்த
ஆஹ் அதனால ஒன்னும் செய்யல போதும் போன்னு விட்டுட்டேன் நைட்டுக்கு ஏதோ ஒண்ணு பாத்துக்கலாம்
சேரி சேரி
உம் நீ சாப்டியா பாப்பா மல்லிப்பூ கிலோ எட்நூறு ரூவாப்பா
ஓ சேரி த
உம் உம் அது அரை கிலோ வாங்கிட்டு வந்தே உம் துளசி இறநூறுவா ஒரு பேக்கெட்டு
ஓ பேக்கெட் கணக்காத்த கட்டு இல்லையா
துளசி துளசி வந்து கட்டும் இருக்குது கிலோவும் இருக்குது நான் கட்டு தான் வாங்கினேன் அஞ்சு கட்டு அங்க ஒரு கட்டு இரநூறுவா
ஓ சேரி சேரி த
உஹ் அப்புறம் இது அஹ் அரளி வந்து ஒரு கட்டு ஒரு பேக்கெட் இரநூறுவா
ஆஹ்
உம் ரோஸ் வந்து காக்கிலோ ஐம்பது ரூவாயாமா
ஓ
அது ஒரு காக்கிலோ வாங்கிட்டு வந்த
சேரி சேரி த
உன் புள்ளைய துங்கிட்டாங்களா
ஆமாத்த தூங்கிட்டு இருக்காங்க
உம் சமச்சாச்சா
ஆமாத்த சாப் ப்பாடு பச்ச பயிரு கடைஞ்சு அந்த தண்ணி எடுத்து ரசம்
சேரி சேரி நல்லா இருக்கும் நல்லதுதான் குழந்தைகளுக்கு குடு நல்லது உம்
அப்புறம் பாப்பாங்களுக்கு அப்பளம் பொறிச்சு கொடுத்தே
ஆஹ்
காய் இருந்துச்சி அத்த எப்படி இருந்தாலு நாளைக்கு செய்யணும் புரோட்டா வாங்குனே காயி ம் அது சாம்பார் நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படினுட்டு பிரிஷ்ட
வெள்ளிக்கிழம நாளைக்கு சாம்பார் வை
ஆமாத்த இன்னைக்கு வைக்கதா வாங்கிட்டு வந்த கூட்டோ அந்த மாரி ரசம் வச்சுக்கலான்னு
உம்
ஆஹ் அதன னால சேரின்னு பாத்தா அப்ப நாளைக்கும் சாம்பார் வைக்கணும் அதுக்கு ஒரு காய் வாங்கணும் இது என்ன சொரக்கா இரு சொரக்கா போட்டு சாம்பார் வெச்சேன்னா
ஆ அக்சூவலா கரெக்டு தா
ஆஹ பச்சபயிறு கடஞ்சு ரசோந்த
ஓ தம்பி வந்து சாப்டு போயிட்டாரா
இல்லத்தே இன்னைக்கி வரமாட்டேன்னுடாரு அதனால காலையிலயே வந்து சப்பாத்தி இருந்ததா அதய வந்து டிஃபன்ல போட்டு எடுத்துட்டு போய்ட்டாரு ம் ம் சாயங்காலோ கொஞ்சோ நேரமா வந்துருவே அப்டின்னு
ஓ பூவு செரியான ரேட்டுப்பா இன்னிக்கி
அதா அதத்த நேன நேத்த சொன்னலத்த ஐம்பதே நூறு ரூபா மல்லிப்
ஆ மல்லிப்பூ எட்நூறு ரூவான்ச்சு சொன்னாங்க இப்ப அரை கிலோதா வாங்கிட்டு வந்தே எட்ன அவங்க சொன்ன கணக்கு பாத்தா ஆமா விக்கிறவங்களுக்கு காசு வேண் ணுமில்ல ஆயிர ரூவாய் ஆகுது ம்
அதா அம்பது நூறு ரூவா
அப்பத்தா கட்டுப்படி ஆகு நூறு பூவு வாங்குனா அப்ப எறனுறுவாயா ஆகுதா அப்பக்கு ரெண்டாயிரம் ரூபா கணக்கு வந்துடுது வ
ஆ இவ ஆட்டோ வெச்சு போனீங்களாத்தே
ஆமம்மா ஆட்ட இல்லல்ல நான அரி இவோட்டபோ அவ்வள கூப்புட்டு ரெண்டு பேரும் போயிட்டு உ கூடவே உம் மருமகளையு தூக்கிட்டு ஆமா
ஓ வன்ட்டாலாத்த
யாரு
பாப்பா
ஆ வன்ட்டா
எதினிக்கி நேர கழிச்சு வந்துருப்பா போல
இல்ல இன்னைக்கி நேரத்துலயே வந்துட்டா அவங்க அம்மா வெளிய போனும்ல அப்பவே கூட்டுட்டு வந்து வுட்டுட்டுப் போயிட்டா
சேரி சேரித்தே சளி புடிச்சிருக்குன்னு சொன்னீங்க இப்ப பரவாயில்லாத்தே
மருந்து ஊத்தி இருக்குது
ஆஹ்
மருந்து ஊத்தி பரவாயில்ல கொஞ்சோ வெளையாடிட்டு இருக்குது உ ம் இப்பதா அவங்க அம்மாவு வந்தா
ஓ தோ
ஆ அதா வெளையாடிட்டு இருக்ககுறாங்க ரெண்டு பேரு
சேரி சேரிதே அவ வன்டாளா
வன்ட்டா வன்ட்டா இப்பதா வந்தா
சேரி சேரித்தே
வந்துட்டுதா உள்ள வெளையாடிட்டு இருக்காளுக
ஆ சாமி பூ அவ கட்டுவானா கொஞ்சோ இத கட்டுறல்லாத்தே
அதுதா செரி சாப்பிட்டு உட்கார சொன்னே அதுக்குள்ள பாப்பாவை தூங்க வெச்சுட்டு
அம்
ச்சிருந்தா கட்ட வுட மாட்டேங்கிறா
சேரி சேரித்தே
இப்பே அங்க இங்கயு போட்டுருவான்ட்டு செரி அவ தூங்கட்டு தூங்கணுன்னே அப்புறமா கட்டிக்க நீ அது வரைக்கு உம் புள்ளைய பாத்துக்கோ
சேரி சேரித்தே
அப்டியே ஆத்தாயு மகளயு உள்ள உக்கார வெச்சுட்டு நா ஹால்ல உக்காந்துருக்கே
ஓ சேரி சேரித்தே சேரித்தே நான்னு இன்னைக்கி அந்த ஸ்கூலுக்கு போறேன்னு சொன்னேல்லத்தே
ஆமாமா
அங்க போனா அந்த மேடம் இல்ல
ஆ
மேடம் அந்த மேடம் பேரு எது சொன்னாங்க அந்த மேடம் இருந்தா ஏதோ ஃபீஸு கம்மி பண்ணி பேசலா அப்டின்ட்டு போனோ ஆனா அந்தம் மே மேடம் இல்லாதனால வெயிட் பண்ணி பாத்துட்டு சேரி அப்போ நாளைக்கு வந்து பேசிக்கிலா மத்தவ்ங்க்கிட்ட பேசுனோம்னா அப்ப இதுதா கன்ஃபாம் அப்டிங்கிறமா பண்ணிருவாங்க அதுனால அவுங்கக்கிட்டயே பேசிக்கலா அப்டின்ட்டு ரிட்டன் வண்ட்டோ த நம்ம அப்டி நாளைக் போவொணு இந்த எகுத்தாப்புல ஒரு அக்கா அங்கதா அவ்ஸ் கீப்பிங் வேல பாக்குறாங்க காலேஜி அ ஆஸ்டல்ல ஆனா வந்து இந் மாரி தெரிஞ்ச புள்ளதாங்க அப்டின் சொல்லி சேத்து உர்றே கொஞ்சொ ஃபீஸ் கம்மியா பேசுற அப்டின்னாங்க ச அத்னாலதா இந்த மேடம்னா கொஞ்சொ அனுசரிச்சுக்குவாங்க எனக் நல்ல பழக்கொ அவுங்க்கிட்ட பேசலா ஆ அப் டின் சொல்லி சொன்னாங்க அந்த அக்கா நானு அங்க ப அந்தக்கா அங்க ப காலை நேரமாவே போயிட்டாங்க ஏழு ஏழ்ர போலே போய்ட்டாங்க அப்பறொ அங்க போய்ட்டு நா கால் பண்ண அந்த அக்கா வந்தாங்க போய் பாத்தா அந்த மேடம் வரல நாங்க போனோவ அங்க இருந்த வரைக்குமே அந்த மேடம் வர்ல
அடா இன்னக்கி பக்ரீத்து
சே சே
கவ்ர்மெண்ட் லீவு அதுனால எல்லா யோஷ்சிட்தா இன்னைக் போய்ருக்கணு நீ கேக்கபெ போதே நா சொல்லிர்க்கணு மறந்துட்டே
அதா அதா எனக்கே ஞாபம் இல்ல அத்த நா வர்ற வழில இந்த முஸ்லிம்ஸா புது புதுத் துணியா போட்ரு ந்தாங்களா என்னடா இந்த பிள்ளைய மட்டு புதுப் ஓ இன்னக்கி பக்ரீத்
ம் ம் அதுதா அதுதா இன்னக்கி அவ்ங்களுக்கு நோம்பீல அதுனால கூட லீவு ஸ்கூலே லீவு
ஆ அதா அதா அத்த
சில சல்ல கண்டிப்பா லீவாத்தா இருப்பாங்க
ஆ ஆனா ஒரு ரெண்டு பேரும் மட்டு என்னமோ இருந்தாங்க அன்னக்கி அத்த
அது கொஞ்சமேதா ஆஃபிஸ் ஒர்க் பாக்குறக் வேண்டி
ஆ அந்த காலேஜுல ஹாஸ்டல் மாரி தங்கிர்க்காங்க த அவங்கல்லா வந்து ஒரு வாரத்துக் முன்னாடியே வன்ட்டாங்க சோ அவுங்களல்லா மெய்ன்டென் பண்றக்கே அந்த மார்லா அந்த ஒரு அவுங்க ஒரு ரெண்டு பேர் என்னமோ வந்துருந்தாங்க ஆ அது இல்லாம இன்னொரு ரெண்டு மிஸ்ஸுக இருந்தாங்க ஆ சே அவ்ங்க இருந்தாங்கன்னா அவுங்கக்கிட்ட பேஸ்லான் போனோ ஆனா பாத்த அவங்க இல்ல ஆ
பாக்கல ஸ்கூல்ல சேத் துலல என்ன இந்த ஸ்கூல் தான பேரூர்தானே
ஆமா அத்த இவ சின்ன புள்ளையு கூட்டியிட் போயிருந்த
ஓ ஓ
ஆ அந்த எல் கே ஜி யூ கே ஜி அந்த மாற்ருக்கும் போது ப்ரீ கே ஜி க்கு அந்த மாரி ஏதாவ்து ஒன்னா சேத்திக்லா இந்த வர்ஷமே சேத்துங்கன் சொல்லிட்டாங்கன்னா ரெண்டு வேத்தையு ஒட்டுகா சேத்திர்லா
சேரி
இல்லன்னா அடுத்த வர்ஷொ இந்த ஆர்த்தி அந்த மாரி ஏதாவ்து பாத்துக்கலா
ஆ
அப்டின்தா பாத்தாச்சி அதனால இவளோடது கொண்டு போயிருந்தே செரி போய் கேப்போ இவளுக்கு போய் கேப் போ என்ன சொல்றாங்கன் பாப்போ ஆ இப் ப எப்டிந்தாலு சத்துணக்குலா போனாலு ஒவ்வொரு டைம்ல ஒரு மாரியு வரு றக்கே விட்றாங்க அத்த ச அப்போ இப்புடி சேத்திட்டோம்னா நாலு மணியாவு நா நம்ம ஏதா வேல பாக்கலாம்ல்லா அப்டின்
ஓ
ஆ அதா சே கேட்டுக்கிலான்ட்டு சேத்துறேன்னு சொன்னாங்கன்னா சேத்திக்குவே இல்லேன்னா சேர் அப்ப அடுத்தவருஷோ பாத் துக்க வேண்டிதா அப்ப சே ஏப்பறமா பேசி சேத்த போறோ அது ரெண்டு பேத்துக்கு சேத் டீ எதோ கம்மியா இவ்ளதா அப்டின்னு சொன்னாங்கன்னாலு
ம் ம் அது கரெக்ட் தா யோசிக்கிறது கரெக்டா தா இருக்கு
அதா
பார் பாரு நாளைக்கி போனாலும் நாளைக்கி உன் திங்ககெழமதா நெனைக்கிறே
திங்ககெழமயாத்தா ஆமா நாளைக்கி இந்த அக்கா போலா அப்டின்னாங்க ஆ
ஏய்வு இங்கதான பக்கோ தான ஒரு எட்
ஆ அதுதாத் தத்த நாளைக்கி பொய் பாக்கலா அப்டின்ட்டு அந்த அக்காட்ட சொன்னே செரி நாளைக்கி வா நா முன்னாடியே வந் வந்துருவே நீ வந்துட்டு இதே மாரியே ஃபோன் பண்ணு பாத்து பேசலா அப்டின்னாங்க
சேர் சேர் அது நல்ல ஐடியாவா இருக்கு இன்னு வல்லப்பா இது அங்க நாங்க கடக்கி போம்போது வந்தா ரெண்டு பேருந்தா போனோ
சேர் சேரி
அப்பறோ அவ வீட்ல கொஞ்சோ வேல இருக்குதுன்னு வீட்டுக்கு போயிட்டா
சே ஏதோ கூப்ட்டேன்னா எடுக்கல பாப்போ சே அதா எங்க வெளிஏதா இருக்காள
இல்ல வீட்டுக்கு போன வேற ஏதாவது வேல பாத்துட்டு இருப்பாளா இருக்கு
அவ கூப்ட்டுருந்தா எடுக்கறக்குள்ளயே கட் ஆயிச்சி அதத்தா அப்பறோ நா கூப்ட்டே எடுக்கல நா அப்பறோ கட் பண்ணி வுட்டாலா சேர் அதா ஒரு வேல வெளிய எங்கயு இருக்கலா இல்லயோன்னு தா யார்ட்டயு பேசிகிட் இருக்காலான்னு தெரிலயேன்ட்டு சே அப்பறமே ஆ அப்பறமேல் கூப்ட்டுக்கலா அப்டின்னு விட்டு ட
சேர் சேர் நீ சாப்ட்டியா
ஆ நா சாப்பிட்டாச்சித்த ஒன்ற நா எனக்கு அப்பளே கூப்ட்டீங்கல்ல அப்பதா சாப்பாடு விசில் வந்தது ஆ அய்யயோ லாஸ் காலேலயே வச்சிட்டே இந்த ப பச்ச பயிறலா கடஞ்சி ரசோ வச்சா போனே சாப்பாடு மட்டுந்தா வந்து வச்சிக்கிலான்ட்டு போனே அரிசி ஊற போட் டே போயிட்ட வந்துட்டு குக்கர்ல போட்டே விசில் வந்துருச்சி
சாப்ட்டுச்சிகளா சாப்பிட்டு தூங்குதா
ஆ அது வெயில கொஞ்சோ அலஞ்சி வந் தனால வந்ததுமே சின்னவ தூங்கிட்டா பெரியவ இப்பதா தூங்குனா
ஆ ஹ
இந்த ஸ்கூலுக்கு போறக்குள்ளயு இதயு வேற மாத்தணுத்த மதியோ தூங்குறத
அதுதா பெரியபாடு ஆனா ஸ்கூலுக்கு போனால்லா தூங்காதுகப்பா வெள்ளதா புள்ளைக இருக்காங்க
தூங்கிப்பழகீட்டாலுக கரெக்டா அந்த ரெண்டு மணிக்குள்ள தூங்கீருவாலுக நாலு மணிக்குள்ள எந்திரிப்பாலுக
கொழந்தைக அப்டிதா இருக்கு ஆனா பழகீருங்க
ஆ
இன்னு ஒன்னு பிரச்சன இல்ல
சேரித்த நீங்க இன்னு பூ கட்றக்கு இருக்கா
இருக்குது பாப்பா இப்பதான வாங்கீட்டு வந்தே
எப்ப வந்தீங்க
ம் என்ன ஒரு ஒரு மணி இருக்கு
சேரி சேரி த்த மல்லிப்பூ கட்டிட்டு இருக்
மல்லிப்பூ வந்து வெளில கட்ட குடுத்துடம்ப்பா நீ பக்கத்து வீட்ல அந்த தினேஸ் சு அவுங்க அம்மா கட்டி குடுக்கறாங்க
ஓ
அப்பறோ சேரி சாயப்பூ கொஞ் தானு நா தா தீங்கி வரு எம்மாவு ஒ மருமகருக்குற பூவெல்லா எடுத்து குப்பே குப்ப மாரி எல்லா களச்சிகுட்டு நூல் கண்டல்லா எடுத்து போட்டு ஆடிட்ருக்குது அவுங்க அம்மா தூங்கிட்ருக்கறா பாத்துக்கன் சொன்னதுக்கு தூங்கிட்ருக்குறா இந்த புள்ள எல்லாத்தையு இலுத்து போட்டுட்ருக்குது ம்கும் நல்ல புள்ளைக அ சேரி பேசிட் கூப்டு அ வெய்க்கற ம்